ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ம் இட்ஸ் ஓகே எத்தன மணி ஸ்கூல் விட்டு வருவாங்க
புரிலங்க
எத்தன மணிக்கு ஸ்கூல் விட்டு வருவாங்க பசங்க
ஆ பசங்க ஒரு நாலு மணிக்கு பாப்பா நாலு மணிக்கு வருவா தம்பி ஃபைத்து அஞ்சு அஞ்சரைக்கு வருவான் தம்பி
அப்டியா ஏன் சிக்ஸ்த்க்கேவும் அஞ்சரை மணிக்கு வர்றான்
ஆறாவதுல்லா
ஓ அப்டியா சேர் சேரி சேரி ஆறாவதுக்கே அஞ்சரை மணி ஆகுதா
ஆமா இது சி பி எஸ் இ இன்றாதுனால அது
ம் சேர் சேரி சி பி எஸ் இல சீக்கிரமா முடியாதா த்ரீ ஃபோர்டி பைவ் அந்த மாரிலாம் முடியாத மூனே முக்க அந்த மாரிலாம் முடியாதா
அது வந்து ஸ்டாண்டர்டை பொ பொருத்து இருக்கு வகுப்பு என்னவோ இது பண்றங்களோ அது போ ரகுதர்
ஆ செரி செரி ஆறாவதுக்கு மேல படிக்கிறனால வந்து அது கொஞ்ச லேட் ட்ட முடியுது அந்த மாரி
உம்
ஓ இரி சரி அப்ப வந்து இந்த பிள்ளையை வீட்ல விட்டுட்டு மறுபடியும் போய் மறுபடியும் கூட்டு வரணுமா
ஆமா தம்பி நானவே வந்துக்கறேமனுட்டு அவனேதா வந்துட்டு இருக்கா அ ஆனா புக்ஸ்ஷூ தூக்க முடியல அதனால போ இன்னைக்கு போய் ஆயி டுச்சு வரணும் தா இருக்கிறேன் நா எனக்கு அதோட எனக்கு என்ன வேலா பிள்ளைங்களோட அதனால நா போயிடுவேன் கொஞ்சம் ஒர்க் இருந்தா மட்டும் நா போறதில்லா
சேரி சேரி மதியம் தூங்குறதுலா இல்லயா
ம்
மதியம் தூங்குறது எல்லா இல்லயா
ஆ தூக்கல்லா நல்லா வரு நல்லா தூங்குவே இந்த ஓர் கு இந்த வேல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்ச சரி இத போட்ரு னு அப்டின்றது இது போட்டா தானே ப்ளவுஸ் த தைக்க முடியு
ம் ஆமா உன்னா ரெண்டு நாளுதானே இருக்கு
ம் ஆமா
ம் மிஷின்லா இப்பதா வாங்னீங்களா இல்ல முன்னாடில இருந்தே இருக்கா தையல் இல்ல தையல் மிஷின் இப்பதா வாங்குன பலக்குனத்துக்கு அப்புறதா வாங்னதா இல்ல முன்னாடில இருந்தே இருக்கா
மிஷின் கெடையாது இது
ஓ கைலையே போட்றதா
ஆ கையிலயே போடுறதுதா மிஷின் அதுவு ஆச இருக்கு ப்ளவுஸ் தக்கிறதுக்குன்னு அது மிஷின் வாங்கி தரமாட்றாரே ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டு தச்சி க்லா இப்ப இத பாருங்க அ ரெண்டு ப்ளவுஸ் குடுத்தா ரெண்டுத்துக்கு வந்து ஐனுத்தம்பரூபா கேக்குது அந்த பொண்ணு அ ம் இப்ப நம்ம கத்துக்கிட்டாக்கு இப்ப அவ்ளோ அவ்ளவு காசு இப்ப குடுக்கத்த
ஆ ஆமா ஆமா ஆமா மா அந்த மெட்டீரியல் மட்டு வாங்கிட்டு நம்ம அத இது பண்ணிக்க வேண்டிதே
ம் ஆமா அது சொன்னே அவரு கண்டுக்கவே மாட்டேன்றாரு
ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாஷிங் மிஷின் வாங்க்கலா க்கப்பற தையல் மிஷின் போய்க்குவோ அ
அதுல்லா இப்ப நடக்கற கதை இல்ல அது அதுல்லா நடக்காது போல
வேண்டிதானே
ம் முடிலன்னும் போது நம்ப தொந்தரவு பண்ண கூடாதுல்ல அ அப்டின்னு போது இப்ப வீ ட்ல கோவப்படுவாரு எதாது கடனாலியா ஆவிய அந்த மாரி ல்லா நம்ம வாங்க தேவ இல்ல
ஆ
இருக்கும்போது வாங்கிக்லா அப்டி வந்து சொகுசா வாழணும்ல்லா கெடையாது நம்ப எல்லாமே எ எல்லாத்தோடயு நம்ப பொறக்லல்ல தனியாதான வந்தோ தனியாதா போவுபோறோ அதனால இருக்கிற வச்சு இருந்துக்லா
சேர் சேர் ஆமா ஆமா அதுவு கரெட்டுதா எதுக்
முடியாத கட்டன்னா திட்டுவந்தா இந்தெல்ல அவுரு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட் போயிட்டே இருப்பாரு
ம் வீட்ல அப்ப ஒங்களோடதுதா போல எல்லாமே ம்
ஆமா ஆமா ஆமா ஆமா கோவப் படுவாரு சத்தம் போடுவாரு
ம்
ஆனா
ஆனா சோறு முக்கிய அமைச்சரே அப்டின்ற மாரி
அ உடு நா செரி நான்தா எ மேலதா தப்பு உடு நீ என்னைக்கு ஒ மேல தப்புன்னு ஒத்துக்குட்ட
ஒத்துக்கிட்ட ம் ஆமா ஆமா அது வந்து ஒ த்துக்கிட்டா அப்புறோ வந்து எனய நா என்னைய வந்து இது பண்ணிறீங்கள அப்டின்ற மாரி அ ம் ம் ஒத்த என்னாதே நானே தப்பு பன்னால் நீங்கதா அதுக்கு பலிக்கடா அப்டின்ற மாரிதே
ஆமா
ம் ச்சே ச்செரி எரியாவேண்ணய் இவ்ளோ அமைதியா இருக்கு யாரு இருக்க மாட்டாங்களா பக்கத்தால்லா
இங் ஏரியாலா ரொம்ப சைலண்ட்டு ஏன்னா நா மட்டு தான்ன இருக்றே எங்க பில்டிங்ல
ஓ அப்டியா அப்பாட்மெண்ட்டா இல்ல வீடா
மட்லா இங்கு கெடையாது ஹொசூர்லல்லா அபாட்மண்ட் இல்ல தனி பில்டிங் தா ஆமா ஹொசூர்லல்லா அப்பாட்மண்லா கெடையாது
பரவால்லயே ஆனா அவ்ளோ இண்டஸ்ட்ரில்லு தொழில்ச்சால உள்ள எடத்துல வந்து பில்லு இது கெடைய்யு ஆப் பாட்மெண்ட் கெடையாதாம்
இல்லப்பா நா இங் கே எல்லாவ் முடிஞ்ச எடோ ஃபுல்லா போய்ட்டு வந்துருக்கே தனி தனி வீடு உம் அ ரெண்டு மாடி மூணு மாடி அந்த மாரிதாரு மூஞ்சு அப்பாட்மெண்ட்லா கடையாதுங்க
ஓ அப்டியா பரவால்லையே ம் ஆப்ப்போர் நாள பௌசூர் வர்லோ
வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க
ம் ம் அதே எடத்த பாக்கறக்காண்டியாச்சார் பக்த்துல பேங்ளூர்னால ப்ரச்சன நா வந்து பேங்ளூர் வந்ட்டு கொச்சின் தா போய்ருக்கே ஓசூர் வந்து ஆமா ஆமா ஆமா காலேஜ் லைஃப்ல டியே பேங்ளூரு ட்ரிப்பு அ அப்டியே கொச்சினு ட்ரிப்பு ஒன்றலா ப்ளாக் தன்ரு ஆமா கேர்ளாலா வந்துஸ் ஃபுல் அட் ஃபுல்லு அளப்பி அவா இந்த போட் ஹவ்ஸு வர்க்கலா
சூப்பர் சம்
அதெல்லா வந்து காலேஜ்ஜு டேட்ல வந்து எல்லாமே ஓ
அதெல்லா அப்பதா அனுபவிக்க முடியுங்க அப்பதா எங்கக்ஷ அப்பாவே சொல்வாருஸ் கூல் டைமு காலேஜ்ஜு டைம்ல தாமா எல்லா சுற்றி பாக்லா போக முடியு இதே நீ மேரேஜுலா ஆய்ட்டா வர பையெ அய்ச்சுட்டு போறாங்களோ இல்லியோ நீ எங்க டூரு எங் கல்லா என் எங்கல்லா வெளில போணுன் ஆசவ் ஸ்கூல்ல போடுறாங்ளோ நீவு சொல்லுமா நா எங்யாவ் கடன வாங் கேஸ் குடுக்ற அந்த மாரியா அப்பப்பா அத மாறிவே என்ன அம்ச்சு ஆமா அந்த மாரி லா அப்ப கொஞ்சு யோசிப்பாரு அத மாரியே இரு எங்யுமே பாய்ச்ட்டு போவாதாரு க்கற நாங்க இது ஒக்கேணக்கல் தெரியுங்ளா ஒக்கேணக்கல் கேள்விப்பட்ருக்கீங்க
தெரியி தெரியு ம்
அங்கதா அய்ச்சிட்டு போய்ருக்காரு வேற் எங்யுன் தய்ஷ்ட் போன்லு
ஓ ஓகேணக்கால போட்டிங்லா போய்ர்க்கீங்ளா
அ போட்டிலா வேணாங்க பயோங்க வே நானு அந்த தண்ணி அ ஆஹஹ எனக் மோ சாமி வேணா வேணா ஒவ்வொரு ஃபேம் ம்லியு அந்த இதில இதாகுதா அந்த ஆபத்தெல்லா கேக்குற்து பாக்கர்து ரொம்ப அதா
அப்டி நாங்கலா ஓக்கேனக்கல எக்ஸைட்மண் ட்டா இருக்கே நால்லா எனய எப்படா போவே அந்த போட்டிங் அந்த மேல இருந்து இப்டி வ
அய்யோயோய்யோ சாமி அந்த தண்ணிய பாத்தாலே தல சுத்திரு எனக்கல்லா
அப்டியா எனக் கலா நீச்சல் ஃபுல்லா தெரியு சோ அதுனால வந்து
அது தண்ணி வந்து தண்ணியா அமைதியா ஓடிட்டா நம்மளுக்கு பிரச்சனை கெடையாது அது அது ஆமா அது கொட் கொட்றதல்லா முப்பா சாமி அந்த மாரி இருக்கும்பா பயமா இருக்கு தண்ணிய கூட தண்ணிய பாத்தா எல்லா விளையான்னு தா அப்டி ஆச படுவாங்க ஆனா அத பாத்தா ரொம்ப பயமா இருக்கு
ஓ சேர் சேர் சேர் சேர் சேர் கரட்டுதே ஆமா அந்த அது என்னா அது மேல இருந்து அப்டி வந்து உழுகுற போது அந்த ஃபோர்ஸுக்கு அதுக்கு நம்ம என்னடா பண்றது அப்டின்ற மாரி
அதுல விழுறதுல மீன்லா விழு நல்ல ப அது அது துள்ளி துள்ளி ஓட்றதலா அவ்ளோ ஒரு அழகாக இருக்கு பாக்கறதுக்கு ம்
உங்க இதுல இருந்து பக்கமா ஓசுல இருந்து பக்கமா
ஆமா எங்களு பக்கந் தா
ஓகோ சேர் சேர் ஏதானாலு அங்க போயி போயிட்டு வந்தாச்சு ஒரு டிரிப்பு போயிட்டு எப்ப இப்ப தா போனீங்களா முன்னாடியே போயிட்டீங்களா
ம் இல்லல்ல அக்கா மேரேஜ் ஆப்ப ஆனப்ப போனது தா யாருதயு கெடையாது
ஓ மேரேஜ் ஆகம் போது போனதா அதுக்கே இப்ப பல வருஷோ இருக்குமே எப்டி போனாலு ஒரு பத்து வருஷோ இருக்குமே
ஆமா கண்டிப்பா அது கரெக்
ம் ம் அது பிள்ளைங்களோட படிப்ப வச்சு பாத்தாவே தெரியுது கவுண்டவுன்
ஆ கவுண்ட் பண்ணி பாத்தா தெரியுதுல்ல அ ஆமா
ஆமா ஆமா ஆமா
அப்பறோ அப்பறோ என்ன அப்பறோ வந் அது எங்க ஊருக்கு சிதம்பரம் போறது அ வயல்ல வி சேத்துல இந்த மாரி நடுவு வு அந்த மாரி தா வயல்வெயில் வேலல்லா பாக்குறது அப்பறோ திருப்பி அ ஆஃப்பேலி டைம்ல சென்னை அழைச்சுட்டு போவாரு அவுங்க அண்ண வீட்டுக்கு அங்க போயிட்டு அங்கயு உள்ள அடஞ்சுதா இருக்கணு இதே குக்கிங் வேல ஆரம் இதே வேலைய பாக்க வேண்டியதா அய்யயோ
வெளிய போனா டிராஃபிக்கு ம் அப்டி இப்டின் சொல்லி இருக்கு ம் சென்னைலா வந்து அந்த அளவுக் கலா இருக்காது அதுக்கு நம்ம ஊர்ல உள்ள வயலு அந்த மாரி இதுவே வந்து நல்லாருக்
ம் ஆமா நா அதுக்கு தா போன டைம் இப்போ அயைஸ்ட்டு போயிருந்தாரு எனக்கு அங்க புடிக்கவே இல்ல சரி வேண்டா மாமா நெக்ஸ் டைம்லா நா வரல நீங்க வேணா போய்க்கிங்க நா வரலன் நானாவே சொல்லிட்டே ஆனா எ எப்டின்னா அவுங்களுடைய அண்ண கொஞ்சோ நல்லா அன்பா இருப்பாரு
ஓ சேர் சேரி ம்
அதுக்காக கொஞ்சோ போற மாரி இருப்போ அவுங்க வந்து அ காலேஜுல ஒர்க் பண்றாங்க அவுங்க போயிடுவாங்க காலேலயே திருப்பி இங்கேர்ந்து போய் அங்கயே சமைக்கிற வேலையா தா இருக்கு எனக்கு
ம் ம் சேரி சேரி சேரி
ஆமா அது வந்து பெண்களுக்கு அது ஏன் கடவுள் ஏன் அப்டி ஏன் சரிபதியா அதுல பிரிச்சிருக்க கூடாதான்ற மாறிலா எனக்கு நெறய இதாகு ஏன்னா இது வந்து இ இது நீங்க நீங்க நீங்களே நெனச்சு பாருங்களே இது எங்க போனாலு பெண்கள தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனா இப்ப உள்ள பெண்கள் எல்லா அப்டி கெடையாது ஆர்டர் பண்ணமா சாப்ட்டமா தூக் கா போட்டோமா அப்டின்னு இருக்கிறாங்க உண்மையிலயே ஆ அந்த மாறியு இருந்துட்டு போயிலாமா ஆனா அது ஹெல்தி இல்ல அது உடம்புக்கு நல்லது கெடையாது
ஆமா
ஆனா இப்ப இப்ப உள்ள பெண்கள் எல்லா அப்டி தா பண்றாங்க இப்ப எங்க சித்தி பொண்ணே பாருங் அந்த ஹாஸ்டல் சாப்பாடு புடிக்கலன்னா போவா ஒரு பானி பூரி வா வாங் குவா சாப்புடுவா இல்ன ஒரு சூப்பு குடிப்பா ஆ அவ்ளோ தா ஆ முடிஞ்சிருச்சுக்கா அவ்ளோ தா அக்கா அப்டின்னுவா இப்ப நம்ப ஒரு இப்ப சாம்பார் வைக்கணு சாம்பார் இல்லனா சட்னி வைக்கணு இட்லி வேணுமா தோச வேணுமா நெய் தோச வேணுமா ஆ ஆயில் போட்டு வேணுமா என் பொண்ணு நெய் தோசயே சுடுமா நெய் தோசதா மா நல்ல வாசனையா இருக்குடா செல்ல குட்டி அப்டின்னு வந்து ஐஸ்சு வச்சு ப்ப சொல்லிட்டு ஆ அந்த ஸ்மெல்லுக்கே சாப்புடருது ஆ ஹாஃப் லிட்டர் வாங்கிட்டு வந்தாரு ஒரே ஒரு இப்ப ஒரு வாரத்துலேயே காலி ஆயிச்சு எங்க நெயினு கேப்பாரு நா என்ன
கேக்குவாரு அப்பா ஆமா ஆ ஆயில் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்மா என்னம்மா ஆயில் வாங்கிட்டு வர சொல்றே பாரு என்னப்பா நா என்ன குடிச்சாப்பா போயி் ட்டா வாங்கிட்டு வாப்பா மா நீ ரொம்ப நெ நெறயா யூஸ் பண்ணுறா மா எம்மா வடை சாப்டாத வத்தல் பொறிக்கிற வத்தல் சாப்டாத சரியா ஆ ஆ பிரைட் ரைஸ் இப்ப ஏதாவது பண்ணனுனாக்க ஆயில் தா சேக்கணு அத சாப்டாத இத எல்லா சாப்டாத என்ன கண்டிப் டிப்ப இருக்கு ப்பா அப்டின்ம்பா
ம் ம் ஆமா ஆமா என்ன இல்லாம எதுமே இல்ல அப்டின்ற மாறி தா இருக்கு
ம் செய்யனு தா ஆனா செய்யி ஆனா கொஞ்ச கம்மியாக பாத்து செய் பாப்பா என்னமா பண்ணிங்க ச்சே புடின் பாரு எனக்கு எனக் எனக்கு சிரிப்பும் வரும் எனக்கு டென்ஷனாவவு இருக்கு நம்ம என்னமோ வேஸ்ட்டு எல்லா என்னமோ வேஸ்ட்டா பண்ற மாறி பேசுறாரேன்ற மாறி டென்ஷனாவு ஆகு ஒரு வழிய இங்க ஏதோ போயிட்டு இருக்கு
சேரி சேரி அழுக் என்ன பண்றது விடுங்க பாத்துக்கலா ம் சேரி ஓகே டைம் முடிஞ்சு ஓகேவா ம் சேரி ஓகே நன்றி பாய் ம்